கேக்குதா?
ஆ கேக்குது நீங் உங்ளுக்கு
ஆ எனக் கேக்குது
ம் சொல்லுங்க
ம் ஆ என்ன பத்தி பேசலா இது நம்மளோட இது இதெல்லா பேசலாம செடி வளக்குறத பத்தி செடிகள் சின்ன சின்ன தோட்ட அதென்ன மாடி வீட்டு தோட்டம்
ஆமாமா அம் சேரி சேரி பேசலா கண்டிப்பா
ஆ இப்ப வந்து இந்த மாடில தோட்டொல்லா வளக்குறாங்கல்ல
ஆமா
அதெல்லா ஒரு நல்ல ஒரு விஷ்யோ
ம்
முன்னாடி வந்துட்டு எல்லாருமே இந்த ஏக்கர் கணக்குல போட்டு பண்றது இப்ப நம்ம வீட்டுக்கு நம்மளே போட்டுக்கிட்டா அது நல்லதுதானே
ஆமாமா இப்ப சின்ன சின்ன காய்கறிங்க இயற்கையா வரது இப்ப இயற்கையா வர காய்கறிங்களே கம்மி ஆயிடுச்சு நமக்கு எல்லாமே வந்து ஹைபிரேட் ஆயிடுச்சு நம்ம வீட்லனா இயற்கையா ஒரு சின்னத தக்காளி அந்த பச்ச மொளகா இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டங்கல்லா போட்டு வச்சுக்கலா நம்ம ஆனா இப்ப நெறைய பேர் அத ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் செய்றாங்க அத அழகா
ஆமா அது ரொம்ப நல்லதுதா வந்துட்டு எனா அ நீங்க சொல்ற மாரி ஹைபிரிட் நெறைய வந்ததுனால இப்ப இயற்கையா நம்ம போட்டொம்னா அது இயற்கை முறைல கெடை ஒரு வீட்டு இப்ப வீட்டுக்கு சமக்கிறதுக்கு நம்ளுக் கெடச்சாலே போதும்ல
ஆமாமா கண்டிப்பா
வீட்லே நல்லா தக்காளி வளரு பச்ச மெளகா கீர வகைகள் கொத்தமல்லி எல்லா மே வந்துட்டு ஈஸியாவே கெடைக்குது அது நமக்கு வந்துட்டு பராமரிக்கனு கொசு வராம கொஞ்சோ வச்சுக்கனு சுத்தமா வச்சுக்கிட்டா கொசு எல்லா வராது இந்த கொடிகள் போட்றப்ப மட்டு கொஞ்சொ கேர்ஃபுல்லா இந்துக்கனு எது பூச்சியெல்லா வந்துராம புழு வந்துராம
ஆமா ஆமா அது நா சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லா எங்க அம்மா அதெல்லா செஞ்சிருக்காங்க நெறையாவே செஞ்சுருக்காங்க அப்ப வந்து எடங்கள் இருந்துச்சு எங்க வீட்டுக்கு சைடு லயே வந்து எடோ இருக்கோ அந்த எடத்துல அவுங்குளுக்கு அதுலல்லா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அப்பவே பாத்தீங்கன்னா அவ்ளோ காய்கறி கத்திரிக்காய்க்குல்லா அவ்ளோ பெரிய இது வுட்ருப்பாங்க ஒரு இருவது இருவத்தஞ்சு செடி வெச்சிருப்பாங்க தனித்தனியா அதுவே கத்திரிக்கா மட்டுமே வெச் ச்சுருப்பாங்க அது இல்லாம அ கொத்தவரங்கா வெண்டக்கா அ கீர வக கொஞ்சோ இந்த மாரி ஆமா இது மாரி போட் து கொடியில வந்து பொடலங்கா அவரகாய்லயே ரெண்டு வக இருக் இருக்கும் ரெண்டு வக சொல்லுவாங்க கோழி அவர ஒண்ண சொல்லுவாங்க நார்மல் அவரக்கா அது பாவக்காய்லயு பாவக்கா தொங்கு பொடலங்காய்லா அவ்ளோளோ பெர்சு தொங்கு சொரக்கா இது எல்லாமே கொடியில இருக்கோ அவ்ளோ நல்லா அந்த எடோ கொஞ்சோ ஸ்பேஸ் இருந்ததுனால அவ்ளோ அழகா கொடி வெச் வெச்சு அதுல அவ்ளோ காயுமே போட்ருந்தாங்க எங்க வீட்டுக்கு காய்கறியே வாங்க தேவல்ல அந்த மாரிதா இருந்துச்சு அது ரொம்ப வர்ஷோ வெச்சிருந்தாங்க சோ அந்த இத வ மாறும்போதுதா எங்குளுக்கு அந்த இதுலேருந்து இது வந்துச்சு சும்மா போய் நா அத கடையினிலா குடுத்துட்டு வருவே பக்கத்து வீட்டுங்களுக்குல்லா குடுப்போ இப்ப நம்ம எல்லாமே காசு குடுத்தோங்கன்னா அப்ப எல்லா நாங்க சும்மாவே தா குடுப் குடுத்தோ கடைங்களுக்கே சும்மா போய் குடுத்துட்டு வருவோ அந்த மாரி அவ்ளோ காய்ங்க வெச் டுருந்தாங்க நல்லா இருக்கோ அது பாக்கவே ஃப்ரெஷ்ஷா கத்திரிக்காய்லா இப்ப நெனச்சு பாத்தா நல்லா பெருசு பெருசா அவ்வளோ நல்லா இருக்கோ
ம் பரவால்ல
இந்த பரங்கிக்காய் சொல்லுவாங்கள அது வரைக்கோ வெச்சிருந்தாங்க அது அது பார்த்தா எலி பத்து ஆ வெச்சிருப்பாங்க எலி பாத்தா அது அடியில போயிருக்கு எங்க அம்மா அத பெர்சா இருக்கு பெர்சா ஆவுட்டோ ஆட்டுன்னு பாத்துக்கிட்டே வருவாங்க கடைசில அது கீழ் வழியா போய் எல்லாத்தையு சாப்ட்டு அது ஓடு மட்டு இருக்குங்க அந்த ஓடு மட்டுமே நாங்க போய் பாத்த பாத்து ஏமாந்து இருக்கோ அது கீழேதா இருக்கோ பரங்கிக்கா மட்டு தரைய
அது வெயிட்டா இருக்கனால அப்டியே கீழேயே அது இதாயிருது
பாத்தா அது அதுக்குள்ள போயி உள்ளாரயே சாப்ட்டு சாப்ட்டு அது ஒண்ணுமே இல்லாம வெறு கூடாவே இருந்திருக்கு அது மாரிலா போய் ஏமாந்திருக் இருக்கோ நல்லா இருக்கோ ஆனா அதெல்லா அந்த இதெல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு
ஆமா இப்ப அந்த செடி போடுறதெல்லா நம்ம யூஸ் பண்ற பொருள்ல இருந்தே போடலா இப்போ ஒரு தக்காளி யூஸ் பண்றோனா அதோட வெதய எடுத்து போடலா அது மாரி ஆ வந்துட்டு அதென்ன வெண்டைக்காக்கு வெண்டைக்காவ போடலா எல்லாத் துக்குமே அதுல உள்ளதையே எடுத்து போட்டோம்னாலயே அதுவே செடியா வளர ஆரம்பிச்சிருது
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டி
அத சும்மா ஆரம்பிச்சாலே அத புடிக்க ஆரம்பிச்சிரோ எல்லாத்துக்குமே இப்ப எங்க பெரிமா வீட்டுக்கிட்ட வந்துட்டு எடோ நறையா இருக்கு அவுங்க வீடு வந்து சும்மா தக்காளிதா போட்டாங்க அது பாத்தா தக்காளி அவ்ளோ காய்க்குது ஒரு ரெண்டு மூணு கூட வாரத்துக்கு எடுக்கற மாரி அதுவே போதுமே நமக்கு கொஞ்ச இடத்துல தா போட்டாங்க அப்புற அந்த பாத்திர கழுவி வர இடத்துல அதுல வந்து வேஸ்ட் எல்லா வருல அதுலயு வந்துட்டு அது பாட்டுக்கு தக்காளி மிளகா செடி எல்லா அதுவா வளர்ந்துடு
உம் அந்த இதெல்லா பட்ட அதுவே விதையா உம்
மிளகாலா நெறைய வந்துட்டு அதுலயே குடுக்குது அதுவே போது வீட்டுக்கு வந்து ஒரு சமையலுக்கே நம்ம எத்தன ஒரு அஞ்சு மிளகாக்குள்ளதா போடுவோ அதுவே நமக்கு வந்துட்டு போது வந்துட்டு அந்த மாரி எல்லா நெறைய வந்துட்டு இடங்கள் கொஞ்ச இருந்தாலே போது ஆனா எடங்கள் இல்லாமையு இப்ப பண்றாங்க
ஆமா ஆமா ஆமா ம் அதா வீட்டுல இருக்கிற இடோ உம் வீட்ல இருக் இருக்குன்னு சைடல இடம் இல்ல பால்கனி இல்ல மொட்ட மொட்டமாடி இந்த மாரி இடத்துலல்லா இப்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அழகா சின்ன வைச்சா கூட அதுல நல்லா யூஸ் பண்றங்கதா இப்போ
அது இல்லாம தொட்டில தொட்டில நாதா நினைச்சிட்டு இருப்ப இவ்வளவு விலை இருக்கு இவ்வளோ இது இருக்கு இப்பல்லா பார்த்தா எல்லாமே கம்மியா கிடைக்குது வந்துட்டு
ஆமா ஆமா
தொட்டி அந்த உரங்கள் எல்லாமே வந்து இப்ப நா ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த எக்கோ கிளப்ல இருந்த அது வந்து என்னனா செடிய வந்துட்டு வளர்க்கறதுதா வந்துட்டு ஸ்கூல்ல உள்ள செடிய எல்லா வந்துட்டு வளர்த்துட்டு வந்துட்டு அத புதுசா வந்தாங்கன்னா அத நட்டு வைக்கணு அதுக்கு உள்ளதுதா அது என்ன பண்ணனு நா வந்து எதுக்கு பிரீடு கட்டடிக்கலா அப்படின்ட்டு சேர்ந்தே அதுல
உம்
அப்புற போக போக வந்துட்டு அதுவே பழகிடுச்சு நம்ப ச செடி நட்டு வச்சது தானேன்ட்டு டெய்லி தண்ணி விடணு அது லன்ச் பீரியட்ல எல்லா டெய்லி போய் தண்ணி விடுவோ எல்லாமே பண்ணுவோ அது உரம் வந்துட்டு அப்ப வெறுமி கம்போஸ்ட் இன்னமோன்னு சொன்னாங்க அந்த மண்புழு இருந்து அதோட கழிவுகள்ல இருந்து வரும்ன்ட்டு
ஓ
அந்த உரத்த தா போடுவாங்க நல்லா வளரும் அந்த ஸ்கூல்ல டெய்லி மத்தியானோ போயிட்டு டு தண்ணி ஊத்துறது சாய்ங்காளோ போயிட்டு அத வந்துட்டு எதுவு இருக் இருக்கா என்னன்னு பாத்துட்டு அதுக்கு சைட்ல உள்ளதெல்லா அந்த இது பண்ணி வைப்பாங்கள மண்ணெ எல்லா
ஆமா ஆமா
உம் அந்த இதெல்லா கொடுத்து பண்ண விடுவாங்க பண்ணியிருக்கோ இதுவரைக்கு
ஓ
அதெல்லா ஒரு நல்லா இருந்துச்சு போக போக அத ஃபர்ஸ்ட்டே புடிக்கல
உம்
போக போகதா புடிச்சு இந்த விஷயங்கள
ஓ சேரி சேரி சேரி உண்மையிலயே உம்
அந்த டேபிள் ரோஸ் எல்லா சொல்லுவாங்க அதெல்லா ஒரு தொட்டில வச்சா அழகா இருக்கு அது ரோஸு பன்னீர் ரோஸு எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு நம்ம வீட்டுல வச்சு வள தம்ன நல்ல அழகாகவு இருக்கு இன்னொரு சமய வந்துட் நம்ப யூஸ் பண்ணிக்கிற மரியு இருக்கு ரெண்டு பிரோஜனமு வரும் இல்ல ம்
அப்ப எல்லா நெறைய பேரு வீட்ல ம்
அ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லு
இது இப் அ சில வந்து இப்ப மருத்துவ குணங்கள்க்குள்ள செடியு வக்கிறாங்க நறைய பேரு இப்ப வயசானவங்கள்லா எப்டினா வந்துட்டு இந்த ஓமவல்லி அது ஒரு செடிய வக்கிறாங்க அப் அப்புறம் வந்துட்டு கத்தாழையு எண்ணைக்க அது ஹீட்ட கொறைக்கற்துக்கு சும்மா மோர்ல கலந்துக் அத ஒன்னு யூஸ் வக்கிறாங்க மெயினா அப்புற வந்து துளசி வக்கிறாங்க இதல்லா வந்து டு டக்குன்னு ஒரு இருமலோ என்னமோ வருதுன்னா அந்த ஓமவல்லி எடுத்து அத கடிச்சு மென்னு அந்த எலையில மென்னாலே நல்லா ஒரு இதாக இருக்கு உன் சொல்லுவாங்க ம் அது துளசி எல்லா வந்துட்டு தொண்டைக்கில்லா நல்லது அப்டின்ட்டு துளசி போட்டு தண்ணி எல்லா குடிப்பாங்க அந்த மாரியு இருக்கு நறைய விஷ்யங்கள்
ஆம்மாமா கண்டிப்பா இல்ல அதா அது அந்த காலத்து அப்ப எல்லா வந்து தோட்டங்கள் நெறையா வச்சிர்ந்தாங்க தோட்டங்கள் வக்கிறனால வீட் டுக்கு பக்கத்துல எட இருக்கு இப்ப அந்த மாரி வாய்ப்பே இல்லாம போச்சு வீட்டுக்கு வெளில அந்த நெலத்துல வெக்கிறதுங்குறதே அதனாலயே நறைய பேரு தொட்டலே வச்சு அனாய் இப்ப நறைய அழகா இம்ப்ரூவ் பண்ட்டாங்க தொட்டில் வக்கிறதுலே வித்யாசஸ் வித்யாசமா செய்றாங்க அதுக்கான இதல்லா வந்து நறையப்ப விக்கிதே
நம்மா
இந்த மாரி அந்த இதல்லா செடியயெல்லா போற்றதுக்கே சொல்ற வித்யாசமா அதல்லா நறைய விக்கிறாங்க ஈஸியா கெடைக்குது முன்னாடி எல்லா ஒரு செடி எங்கேயாது வாங்கு மா எங்கேயாவது நர்சரி கார்டன்ல தா அந்த ரோஸ் செடிங்க கூட கெடைக்கு இப்பெல்லாய் எல்லா எடத்துலுமே செடிங்க வாங்க்கலா எந்த வகையான அந்த விதைகள் எல்லாமே கடைக்கிது
ம் கண்டிப்பா
ஆம்மா
அது அதுக்கு தகுந்த மாரி இது அது என்ன் அ இந்த நீங்க சொல்ற மாரி இந்த நர்சரி ஹோம் தா இப்ப அங்கங்க வந்துர்ச்சு செடி கடைகள்லயு வந்து நங்கங்க இருக்குறனால நம்ம பாத்து வாங்க்கலா சில கல்யாணத்துல கூட குடுக்குறாங்க
ஆம்மாம்
வளங்க அப்டின் சொல்லி அவுங்கு குடுக்குறாங்க இந்த இந்த செடி இதெல்லா வச்சு பண்ணுங்க அப்டின்ட்டு அது மாரி அழ க்கு வக்கிற செடிகளு நெறையா இருக்கு உணவுக்காக யூஸ் பண்றது நெறையா இருக்கு எல்லாமே நம்ம வீட் டுக்கு ஒரு ரெண்டு மூணு வச்சாலே போது நமக்கு தேவையானதுக்கு வந்து போ புதினால வெறு அந்த அம் புதினா எலைய எடுத்துட்டு அந்த குச்சிய வச்சாலே நல்ல புதினா வளருது
ம்
நம் மாதுலருந்தே நம்ம எடுத்துக்கலா ஒரு சமையலுக்
ஆம் ம் வெங்காயத்துல இருந்து அழகா வெங்காயோ வந்துருது வெங்காயத்தாள் கெடைச்சிருது தக்காளியு அப்டியேதா
இந்த இப்ப
அ வந்து
சமைக்கிற வேஸ்டேஜ் எல்லா வந்துட்டு தக்காளி வெங்காயத்தோலு மத்த காய்கறியோடது இது எல்லாத்தையுமே வந்துட்டு செடிகள்ல போட்டாலே அதுவே ஒரு ஒரோ
ஆமா
நல்லா வளர்றதுக்கு
ம் கண்டிப்பா
ம் ம் அந்த இதெல்லா ருக்கு
ம்
அப்றோ சில இந்த ஃபா இந்த இதுலல்லா வெளிநாட்டுகள் ல்லா வளக் இருக்குற முறைகளே இன்னு கொஞ்சே பயங்கரமாக இருக் கு அழகா அந்த குட்டி ஸ்பேஸ்லயே எப்டி எப்டி வக்கணுனு பிரிச்சு வச்சுறாங்க
ம்
ஒரு இதுல பாத்தே வந்துட்டு கோழியு சைடுல வளத்துக்கிறாங்க அதுக்குள்ளயுமே வந்துட்டு ஒரு எடத்துலயே ஒரு நா பத் து பதினஞ்சா பிரிச்சு அதுல கொஞ்ச கொஞ்சமா அப்பறோங் ஏனா ஒரு வீட்டுக்கு தேவையான தான வெள்ரிக்கா ஒரு இதுல தக்காளி ஒரு இதுல முட்டக்கோசு ஒரு இதுல ப்ப அப்பறோ வந்து இது காலிஃப்ளவர் ஒரு இதுல ப்ரக்கோலி ஒரு இதுல புதினா கொத்தமல்லி இந்த மாரி தனி த அவுங்களுக்கு தேவையானத மட்டு அந்த கே கொஞ்ச எடத்துலயே வந்துட்டு நல்ல ஸ் பேஸ்சு அதுல உள்ள கே இப்ப இதெல்லா பறிச்சிட்டோம்னா அம் ம் அந்து இப்ப முள்ளங்கிலா வக்கிறோம்னா அந்த மேல உள்ள எலவந்து வேஸ்ட்டு அதெல்லா என்ன பண்றாங்க கட் இப்ப அண்ணி வந்துட்டு அவங்க வளக்ற கோழிக்கோ ஆட்டுக்கோ அப்டியே போட்டுறாங்க
ஆமாமாமா
ம் அதெல்லா ஒரு நல்ல பயன்படுத்துறாங்க வந்துட்டு அவுங்க நம்மளு நெறைய விஷயங்கள் பண்ணோ இது ஒரு வீடியோல பாத்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணே
ஓ செரி செரி செரி அதா அந்த முள்ளங்கி எலையில கூட அதையு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த சூப்பு அவுங்க சமைக்கிறதுல இருந்து சேத்துக்கிறாங்க நெறைய
நாமா கண்டிப்
ஆமா அதெல்லா அந்த அந்த முட்டகோஸ் ஓட இது அதெல்லா வந்து நல்லா சேத்து க்குவாங்க அவுங்க அந்த சூப் ஐட்டம்ஸ் இந்த மாரி இதல எல்லா
நம்ம நெறைய வந்து புடிக்கல அப்டின்னுலா சொல்லுவோ முள்ளங்கில்லலா நெறைய ஹெல் பெனிஃபிட் ருக்கு அதுக்கு அவ்ளோ இது இந்த முள்ளங்கி ஜூஸ் கில்லா இந்த மூலத்துக்குலா வந்துட்டு சரியாகுன்னு சொல்றாங்க இன்னு நெறையா பேரு
ம் ம்
அந்த மாரி இதெல்லா வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இது முட் முட்டகோஸ் எல்லாமே நல்லதுன்றாங்க எல்லாமே ஒடம்புக் போய் சேரணு ஒவ்வொரு இப்ப ஒடம்பல உள்ள பார்ட்டுகெல்லா ஒவ்வொரு காய்கறி போய் சேந்தாதா அதுக்குள்ளது சரியா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
இந்த இதெல்லா நீர் காயினா இந்த ம் வெயில் காலத்துல எடுத்துக்கலா இந்த சொரக்கா அந் ருக் ஆமா சொரக்கா சௌச்சவ்வு இந்த நூக்கல்லு இந்த மாரி தெனல்லா கொஞ்சோ வெயில் காலத்துக்கு எடுத்துக்கிட்டா நமக்கு உள்ள வ ஆ வயி த்துலயு வந்துட்டு ஒரு குளிர்ச்சி இருக்கு நீர்சத்து கெடைக்கு இதுவு இருக்கு அது மாரி நம்ப ஊர்ல சாத்துக்குடி ஒரு நல்ல ஒரு இது அது ஒரு அவ்ளோ எனர்ஜி வந்துட்டு குடுக்குன்றாங்க நம்பலா அப்ப நெனைப்போ எதுக்குடா சாத்துக்குடிய வாங்கிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கன்ட்டு அது அவ்ளோ நார்ச்சத் து அவ்ளோ ஒரு எனர்ஜியா அந்த ஒரு டம்லர் குடுச் சொல்லி நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எந்திரிச்சிருவோ அப்டின்றாங்க
அதாதா டாக்டர்ஸே வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடுங்க அப்டின்தா சொ ல்லுவாங்க மத்த ஜூஸுல்லா கூட பர்ஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க
அதுதா அதா இப்பதா ஃபேஷனு ஆப்பிளு ஆரஞ்சு இதெல்லா வாங்கி ஆனா வந்து அதுதா வாங்கிட்டு போணுமா சாத்துக்குடிதா ரொம்ப நல்லது அ துதா ஒடம்பு சரி இல்லாதவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொண் வந்து குள்கோஸ் மேரி அது வந்து சொல்றாங்க அந்த அளவு வந்து
அதா எவ்ளோதா காச்சல் இருந்தா கூட அந்த சாத்துக்குடி ஜூஸு குடிக்க சொல்லுவாங்க நம்ம ஜூஸ் குடிக் கூடாது அப்டி இப்டின்னு நெனப்போ ஆனா அந்த ஜூஸ மட்டு குடிக்க சொல்லுவாங்க எடுத்துக்கோங்க அப்டின்ட்டு
ம் கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு இது அது மாரி இந்த ம் ஏபிசிலா இப்ப வந்து குடிக்கிறாங்க அந்த ஜூஸ் லா வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு வந்து ஒடம்புல வந்து நல்ல சத்தூ ஒடம்பு கலரயே மாத்துது அந்த ரத்தத்த மாத்துறது அது அப்டியே கலர் மாறுது து சுத்தமாகுறது ரத்தோ சுத்தமாகுறது நம்ம ஒடம்புல கலர் மாறுது
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எல்லாருமே அத எடுத் துக்கிறாங்களே நெறைய பேர் எடுத்துக்குறாங்க
ந ஆம்மா அது மாரி வாழப்பழல்லா பயங்கரோ வந்து ஒரு இது அதெல்லா சீப்பா கெடைக்குதுனு வாங்க மாட்டேங்கிறாங்க நெறைய பேரு வந்து அதுக்கு எவ்ளோ இ து அத டெய்லி சாப்ட்டாலே இதய நோய்லா வராதா
ஆ அதா நம்ம சாப்ற சாப் சாப்பாட்லே தா எல்லா மருத்துவமே இருக்கு சாப்பிட்ற சாப்பாட் ட்லயே மருத்துவம் எல்லாமே அமைங் அடங்கிருக்கு சொன் சும்மாவா சொல்லுவாங்க உணவே மருந்து அப்டின்ட்டு அதுதா உண்ம ம்
ஹெல்தியா சாப்புட்ணு அதுதா அளவுக்கு மீறி சாப்டாலு அதுவு வேஸ்ட்டு தா வந்துட்டு எல்லா
அ ஆம்மா
சேர வேண்டிய எது சேராது அதன் காய்கறிகள்லா ந நெறையா வந்து அப்ப சேத்துக்க சொல்றாங்க இந்த சாதோ கம்மியா வச்சா கூட காய்கறிகள் நெறைய சாப்பிடுங்க இப்ப வந்து அது வேக சும்மா வேக வச் ச்சு உப்ப போட்டு பெப்பர் போட்டாலே போது எல்லா காய்க்கு நல்லாதா இருக்கு டேஸ்டு இல்லென்னா அப்டி சாப்டாதவங்களுக் கு சூப்பா செஞ்சு இப்ப சாப்புறாங்க எல்லா வெஜிடபுளியு போட்டு வெறு தண்ணி ஊத்தி கொதிக் க வுர்றாங்க இஞ்சி பூண்ட போட்டுட்டு கான்ஃப்ளவர் மாவ மட்டு கொஞ்ச கரச்சி ஊத் த்துறாங்க அவ்வளோதா இந்த சூப்பு ம் அவ்ளோதா இவ்ளோல்லா எது ம் சொல்லுங்
ம் இல்ல இப்ப எல்லாருமே நல்லா கொஞ்ச ஹெல்தியா எடுக்கவு ஆரம்ச்டாங்க கொஞ்சோ எடைல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சோ மாறிட்டாங்க எல்லாருமே
எனக்கென்னன்னா ஹெல்தியா எடுத்துக்கிட்டாலு காய்கறி வரது எல்லா ஹைப்ரிடா வரதுல்ல அதுலயு ஒரு கெடைக்காதுல்ல அதனால வந்துட்டு எல்லாருமே கொஞ்ச வீட்லயு வளக்கறதுக்கு கொஞ்ச யோசிக்கணு வந்து
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ம் நீங்க அந்த மாரி வகைகள்லா எடுத்துப்பீங்ளா உணவுல காய்கறிகள்
காய்கறிகள்லா எப்பொழுமே ரெகுலரா எடுக்குறதுதா தோழி எல்லாமே எடுத்துக்குவோ நாங்க காய்கறிகள் எல்லாமே எடுத்துப்போ ஆமா
நாம அந்த முட்ட சிக்கன்லா ப்ரோட்டீன்றாங்க அதுவு சேத்துக்கணு நம்ம அப்பப்ப
ஆமா நம்ம இதையு சேத்துக்கணு அதையு சேத் துக்கணு சாப்
ம் இந்த நண்டெல்லா வந்துட்டு சளி ரொம்ப நல்லதுன்வாங்க நம்ம ஒரு தடவ நண்டு சாப் டம்னா இருக்கிற சளியெல்லா நல்லா வந்துட்டு அப்டியே வெளில வந்துரும் அது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ இது பண்ணவோ தேவையே இல்ல
ம் ம்
நல்ல ஒரு ஆமா அத எடுத்து சாப்ட்டாலே அந்த காரத்துக்கும் இதுக்கும் பயங்கர எஃபெக்ட் அதே மாரி இது
வெள்ல வந்துருன்னு சொல்லுவாங்க
ஆமா இந்த பிரான் இருக்குல்ல அது வந்து இதுவும் இரும்பு சத்துன்னு சொல்றாங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது ஆ அது சாப்ட்டாலும் நல்ல ஒரு இது மட்டன் மட்டுந்தா வந்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க அது
மட்டன்ல வந்து எல்லாமே கொ அந்த சத இருக்கு பாத்தீங்களா கறி மட்டுந்தா கொழுப்பு மத்தபடி காலு அதோட அதோட ஒரு ஒரு பார்ட் ட்டுமே மனுஷங்களுக்கு அந்தந்த பார்ட்டுக்கு நல்லது இப்ப கால் சாப்ட்டா காலுக்கு நல்லது அதோட ஆமா அப்டிதா சொல்லுவாங்க மூளை எல்லாமே அந்தந்த பார்ட்டுக்கு நல்லதுன் சொல்லுவாங்க நுரையீரல் அதது வந்து அததா சாப்ப அது அந்த பார்ட்டுக்கு நல்லது மனுஷங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த சத மட்டுந்தா வந்து நமக்கு கொழுப்பு
அது வந்து சேர்க்காம நம்ம சாப்ட்டாலே இதுவு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுதா எல்லாரு கொழுப்பு வேனு அப்டின் சேத்து சேத்து சாப்றனால
உம்
பயங்கர வந்துட்டு கொழுப்பு தா வந்துட்டு சேறுது அத சாப்பறப்ப
ஆமா ஆமா ஆமா அதே மாரி மீனு மீனு நெறைய சேத்துக்கலா மீன் வந்து எந்த வித இதுமே கெடையாது அவ்வளோ நல்லது எல்லா வகை எல்லா வகைலயுமே ம்
ஒரு கால்சியம் அதுல வந்து நெறைய இருக்கும் மீன் முட்டன்னு அப்பயே சொ இந்த கண்ணுக்கு நல்லது கீர இதெல்லா வந்துட்டு மீன வந்து நம்ம டெய்லியு கூட சேத்து த்துக்கலா வாங்கி வச்சுட்டு டெய்லியும் ஒன்னு ஒன்னு பொறிச்சு சாப்ட்டா கூட ஒன்னும் பிரச்சனையே
ஆமா இந்த பொறுச்சு சாப்பிறத விட கொழம்புல போட்டு சாப்றதுதா நல்லதுன் சொல்றாங்க அ உ
இப்ப டேஸ்ட்டு வந்துரு அது தன்னால
அது டேஸ்ட்டுக்கு ஆமா ஒடம்புக்கு அதுதா நல்லதா நம்ம எண்ணெய்யில பொறிச்சு சாப்றத விட அந்த வருத்து சாப் சாப்ட்றது பொறிச்சு சாப்ட்றத விட
உம் புரியுது
இதுதா நல்லது அப்டின் சொல்றாங்க பரவால்ல ஆனா உம்
அந்த மாரி உணவுகள் என்ன சொல்ற மாதிரி உணவுகளே மறந்து அப்டின்றாங்க அதுல உள்ளதா கொஞ்சோ கரெக்டா பாத்து எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு போது இப்ப எல்லாமே டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறாங்க கொஞ்சோ வந்துட்டு ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வெறு உப்பு அங்க ஓரளவுக்கு அறவேக்காடு ஒரு பெப்பர் அதுவே போது ஹெல்தி
ஆமா ஆமா கண்டிப்பா அதா அதா அதா எல்லா அளவா எடுத்துக்கனு கரெக்ட்டான டயத்துல சாப்டனு இதெல்லா கரெக்டா இருந்தாலே போது நம்ம பழைய வக சாப்ப பாட திரும்ப எடுத்துக்கிட்டாலே போது கம்பு கேழ்வரகு தானிய வகைகள நெறய சேத்துக்கனு கொழந்தைங்களுக்கு நல்லா சேக்க பழகனு எல்லாமே இருக்குது ஆனா அதெல்லாமே எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒடம்பு ஆரோக்கிய ஆயிடு
கண்டிப்பா கண்டிப்பா கொழந்தைங்களுக்கெல்லா இப்பயே வந்து சின்ன வயசுல இருந்து அத பழக்கி விட்டோம்னா அது ஒரு ரெகுலராவே எடுத்துப்பாங்க
ஆமா ஆமா
உம் சில வீட்டு்ல இந்த அருகம்புல் ஜூஸ்ல்லா டெய்லி காலேல குடி ப்பாங்களா வந்துட்டு வயிறு கிளீன் ஆகுறதுக்கு எல்லாமே வந்து
செல பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது முடியலன்னா வீட்ல உள்ள அந்த சுக்கு மிளகு இந்த இதுங்க வச்சேதாப்பா கசாயோ இதெல்லா ஃபஸ்ட்டு வச்சு குடுக்குறாங்க நெறய பேர் வீட்டுல அதெல்லா ஃபாலோ பண்றாங்க அந்த கஷாய வச்சு குடிக்குறது காய்ச்சல்னா காய்ச்சலுக்கு இருமல் சலிக்கனா அதுக்கு தனியா இந்த மாரி கஷாயங்கள்ல்லா வச்சு ம் ம் கஷாயங்கள்ல்லா வச்சு குடிச்சு அதுலயே சரி பண்றாங்க ஆனா அதுதானே நமக்கு மருந்தா இருந்துச்சு மொதல்ல இப்பதானே இந்த மாத்திரைங்கள்லா ம்
நல்ல ஒரு இதுன்னு சொல்லுவாங்க
ஆமாம் திப்பிலி இதெல்ல வந் வந்து நல்ல மருத்துவ குணம் கொண்டது அதையே நம்ம ம் இப்ப எடுத் த்துகிறது ரொம்ப நல்லதா தா இருக்கு ஆனா இந்த மாத்திர இதுங்கலா சாப்ட்றதுக்கு
ஆமா இப்போ
ம்
அத வந்து என்னன்னா இப்ப சுக்கு மெளகு திப்பிலின்னா அத அப்டியே வாங்கிட்டு வந்து நம்ம இடிச் வச்சு ஒரு இதுல போட்டா தா அதுக்குள்ளது சேரு நம்ம இப்ப உள்ளதெல்லா வந்து பவுடறாவே விக்குதுன் வாங்குன்னா அதுல ஒரு எஃபெக்ட் டு இருக்காது கெட்டு போக கூடாது
அதுல எப்படி கலக்குறாங்க என்னானே நமக்கு தெரியாதுல்ல
நன்றி
எத எது கலக்குறாங்கன்னே நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு உம்
அப்டியே எடுத்தாலே எப்டின்னா மெளகு ஒரு வாசமா இருக்கு மெளகு வாச இருக்கு ஒரு கார தெரியு இப்பல்லா மெளகு இதுல வந்து மெளகு மாறியே இல்ல அரைச்சாலு அந்த கார கெடையாது ஒன்னு
கா அது எல்லாமே பப்பாளியோட வெதன்னு சொல்றாங்க மெளகு முக்கிய மா அந்த பப்பாளி வெதைய தா கலந்து விடுறாங்க அப்டின்னு சொல்றாங்க ஆனா இப்ப சொல்லப்போனா அந்த காரமே இல்ல தா மெளகுலெல்லா
எதுவுமே இல்ல அதே மாரி இந்த வெந்தயோ வெந்தயோ எவ்ளோ கசப் புன்னு எல்லாத்துக்குமே தெரியு ஆனா வந்து வெந்தையோ வந்து இப்ப கசப்பே இல்ல அது சுத்தமா அது எப்டி வந்துட் ட்டு அது ஒடம்புல ஹீட்ட கொறைக்குனுவாங்க ஒரு அந்த கசப்பு ண்மே இல்லாம சப்புன்னு இருக்கு ஒரு சாப்ட்டா
ம்
ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல அதனால தா வந்துட்டு கொழம்புகள்லா ஒரு ருசி குடுக்காம இது இல்லாம எல்லாமே அப்டி இருக்கு
ஆமா ஆமா ஆமா
ஓகே தோழி இதுவரைக்கு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நெறைய விஷ்யங்கள் தெரிஞ்சுகிட்டே
நன்றி நன்றி தோழி
ஓகே